க்கம் தோழி எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
நா நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கிங்ளா சிஸ்டர்
நல்லாருக்கே சிஸ்டர் சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டாச்சு நீங்க மெஹந்தியா ஆ நா எங்க வீட்லயா இன்னைக்கா வெளிய கொஞ்சோ போயிருந்தோ சோ அங்க வந்து அப்டே வெளியவே டின்னர் முடிச்சுட்டு வந்தாச்சு குத் குத் புரட்டா
கொத்து பொரட்டாவா சூப்பர் சூப்பர்
நீங்க என்ன சாப்ட்டிங்க
நானா இப்பதா சாப்ட போறே பசியே இரு ஏ எடுக்கவே இல்ல ஆமா வெ நானு வெளில போயிட் ட்டு வந்தே கணவரு வரியா சும்மா ஒரு ரவுண்ட்டடிச்சிட்டு வர்லான் கேட்டாரு அப்டியே போனா வெளில போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டே அதனால பசி எடுக்கல
ஓகே ஓகே எங்க ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்காங்க சோ வெளிய உங்கள நா வந்து வேற ஒரு ரிலேட்டிவ் வீ்ட்ல கொஞ்சோ டெத்து சோ அது மூலிய அதுக்காக போயிருந்தே கொஞ்சோ ரொம்ப லாங் ட்ரைவாயிட் ச்சா சோ முடில அதனால பசின் சாப்ட்டு வன்ட்டோ வர வழிலே
சூப்பர் சூப்பரு நா வெளில போம்போது மறுபடியு வீட்ல வந்து சமைக்கணுனா அது ரொம்ப கஷ்டோ இல்ல நம்முளுக்கே டயர்ட் ஆயிரு வந்து மறுபடியு கிச்சன்ல நின்னு சமைக் குணுனா அது நம்ளுக்கு கடுப்பாருக்கு
சமைக்கறது ஒன்னு அது வந்து சாப்புர்றது து நம்போ பொம்ம கெடையாது வந்தமா டயடா இருக்கு
ஆமா
அதனாலே ம் சிஸ்டர் இப்போ நீங்க மெஹந்தி போட்றீங்கள
ஆமா
நீங்க பிரைட்ஸ்க்லா மெஹந்தி போட்றீங்ளா
ஹலோ
ஹலோ கேக்கு ஆ எனக்கு கேக்குது உங்குளுக்கு கேக்குதா
ஆ ஆ கேக்குது சொல்லுங்க என்ன சொன்னிங்க
இப்ப நீங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா இருக்கீங்ள சோ நீங்க வந்து இந்த எப்டி சொல்ற இன்ஸ்டா அந்த மாரில போஸ்ட் பண்ணி நீங்க வந்து உங்குளுக்கு கஸ்டமர் இது பண்றீங்ளா இல்ல எனக்குமே மெஹந்தி போட தெரியு நானுமே மெஹந்தி போனே எனக்கு தெரிஞ் ஞ்ச பிரைட்ஸ்க்குலா நா போடுவே இப்போ எங்க சிஸ்டர் வந்து ஒருத்தவங்க பார்லர் வச்சிருக்காங்க சோ அவங்க மூலியமா எனக்கு நறைய பிரைட்ஸ் கெடைப்பாங்க சோ அவுங்குக்கு நா போட்ருக்கே ஆனா பேக்கேஜ் தா எப்டி பேசணுனு எனக்கு தெரியாது சும்மா ரேண்டமா எனக்கு என்னவோ அப்டி தோ தோன்றது நா அமௌண்டு சொல்லிடுவே ஆனா வந்து நறைய ஆர்ட்டிஸ்ட்லா வந்து டெய்லியு பேக்கேஜ் இவ்ளோ இவ்ளோ அப்டின் சொல்றாங்க இந்த பேக்கேஜ்லா எப்டி பேசுறாங்க சோ எப்டி ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டா எப்டி வந்து க்ரோ ஆவுணு அதா எனக்கு கொஞ்சோ டிப்ஸ் சொல் சொல்லுங்க சிஸ்டர்
ஆக்சுவலி நா இன்ஸ்டாகிராம்லலா அவ்ளோவா இதுமே ஆக்டிவா இல்ல அ நா பாத்திங்கன்னா எனக்கு ஆல்ரெடி நறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க நா ஃபஸ்ட்லந்து போட்றதுனால எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலா போட்டே சோ அவுங்ளோட ரிலேட்டிவ்வு அப்றமா அவங்க வீட்ல நடக்கற கல்யாணத்துக்குலா அவுங்ளோட ரிலேட்டிவ் அந்த மாரி சுத்தி சுத்தி வரு சோ எனக்கு இருக்குற கிளைண்ட் அப்றமா பாத்தீங்கனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நெறைய பேரு இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருக்காங்க அவுங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும்போதெல்லா அவுங்க கூட போவே ஆர்டர்ஸா இப்ப பெரிய ஆர்டர்ஸ் எல்லா எடுக்கும் போது அவுங்க கூப்டுவாங்க சோ அவுங்க கூட போய் மருதானி போடுவே இப்பக்கா நா எனக்கே பெரிய ஆர்டர் வந்துச்சுனா நா உங்கள கூட்டிடு போவே இப்போ பிரைடல்ஸ் பாக்கேஜ் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபைவ்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கு சார்ஜஸ் சார்ஜ் பண்றோ அப்றமா கெஸ்ட் பாத்தீங்கனா வெறும் சிம்பிள் அரபிக் டிசைன் அப்டின்னா ஒரு சைடுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோ
ஒரு சைட் மீம்ஸ் வந்து நீங்க அரபிக் டிசைன் மாதிரி வப்பீங்கனா இது வந்து
வெரூ ஃபாம் ரிஸ்ட்ல இருந்து சும்மா பிரிஸ்ட்ல இருந்து ஒரு சைடுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றோ இப்போ ஃபோர் சைடு அப்டின்னா ஃபோர் ஹண்ட்ரடு இல்ல வெறும் பாம்லென்தே போதும் அப்டின்னா த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவோ
ஒகே ஓகே கிட்ஸ்க்லா
அந்த மாதிரி கிட்ஸ்க்கு கூட அதேதா இப்போ பாத்தீங்கன்னா மருதானிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி டிசைன் தா
கிட்ஸ்னா ரொம்ப குட்டி பசங்க ஒரு ஒரு அஞ்சு வயசு பசங்க அப்டின்னா நம்ம ஒரு ஃபிப்டி ருபீஸ் அந்த மாதிரி வாங்கி போட்ருலாம் ஆனா இது ஒரு பத்து வயசுக்கு பாரு குழந்தைங் எல்லாம் பாத்தீங்கன்னா கை அந்தே அளவு தா இருக்கு டிசைன் அதே அளவுக்கு தா போது சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோ அதுக்கு சார்ஜஸ் எல்லா கம்மி பண்ண மாட்டோ குட்டி கை இருக்கு பாப்பாக்கு ரொம்ப குட்டி கைன்னா நம்ம வேணும்னா சார்ஜஸ் கம்மி பண்ணிக்கலா இப்போ பதினஞ்சு வயசு குழந்தைக்கு கூப்ட்டு வந்து ஃபுல்லா மருதாணி போடுங்க ஆயிரம் ரூபால போட்ருங்கனு சொன்னா முடியாது ஏன்னா அந்த பாப்பாக்கும் அதே அளவுக்கு தா கை இருக்கு க்கு ஒரு இருபது வயசு இருக்குற குழந்தைகளுக்கு அதே அதேதா இருபது வயசுல இருக்குற பொண்ணுக்கு அதேதா கை பதினஞ்சு வயசுல இருக்குற பொண்ணுக்கு ஆனா அது நினைக்காம சின்ன பாப்பா கம்மி பண்ணு இங்க பரைஸ்ஸ அப்டினு எல்லா சொல்லும் போது கொஞ்சோ கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு அதே அளவுக்கு தான் அந்த எஃபெக்ட் அதே அளவுக்கு தான் மர்தாணி
அதே அதனால நம்ம கம்மி பண்ண மாட்டோ உங்களுக்கு தெரியும்ல இப்ப நீங்களா மருதாணி போடுவீங்க
இன்னொன்னு என்னன்னா பெரியவங்களுக்கு வக்கிறத விட சின்ன பசங்களுக்கு தா ரொம்ப காம்பளிகேட்டடாவும் ரொம்ப கஷ்டம் கஷ்டமாவும் இருக்குமே இத வக்கிறதுக்கே ஏன்னா அவுங் வந்துருக்கவங்களா கோப்ரேட் பண்ண மாட்டாங்க அவுங்க வந்து எப்டி சொல்றதுன்னா டிசைன் வைங்கனுவாங்க அப்றோ கொஞ்சோ ரிமூ பண்ணி விட்ருவாங்க ஓலைய கழச்சு விடுவாங்க மறுபடியு அத ரீச் பெருக் கரெக்ட் பண்ணி தரணு நெறைய டிஸ்டபென்ஸ் இருக்கு சின்ன பசங்களுக்கு வைக்கணுன்ற மோது சோ அதனாலயே வந்து சின்ன பசங்கள நா நெறைய அவாய்ட் பண்ணுவே வைக்கறதுக்கே குட்டி கை தான அவங்களு ரெக்வொஸ்ட் பண்ணுவாங்க குட்டிகை தான வச்சு வுடுங்க அப்டி சொல்வாங்க ஆனா வந்து அதுல நெறைய எஃபெக்ட் இருக்கு பெரியவங்களுக்கே வச்சிற்லா ஆனா சின்னப் பசங்களுக்கு வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷ்யோ அது
கரெக்டா தா சொல்னீங்க
ம்
ஏனா அவுங்க நம்மள அதுவு நம்ம கண்ணு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க போட்டு விட்டோனே கொஞ்ச நேரத்துல அழுச்சுட்டு வந்து நிப்பாங்க அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு
என்னோட பொண்ணே அப்டித்தா பண்ணுவாலே சின்ன பொண்ணே அதுக்கே எனக்கு அப் அப்டி கோவோ வரு அவளோ அதுவு அவங்கல்லா வந்து சும்மா நார்மலான டிசைன்ல்லா போட்டுக்க மாட்டாங்க பொண்ண விட அதிகமா கேப் அவுங்க பிரைட விட அவுங்க அதிகமா தா வந்து பின்னாடி வைங்க முன்னாடி வைங்க இங்க வைங்க அங்க வைங்கன் சொல்லுவாங்க பட் வந்து அத வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க
ரொம்ப கரெக்டா சொன்னீங்க அது அ நம்ம ஃபிரீ சாம் பிள் அப்டின் கெடையாது நம்மளுக்கு அ அந்த எஃபெக்ட்டு நம்மளோட அந்த ஒழைப்பு எல்லா
ஒரே மாதிரி தா எல்லாருக்குமே அது அது கால்குலேட் பண்ணும்போது கம்மி பண்ணிருவாங்க ஒரு சில பேரு பாப்பாதான கம்மி பண்ணுங்க அப்டின்ட்டு எப்பவாது ஒரு இப்ப கம்மி பண்ணிற்லா இப்போ எப்பமே அந்த மாரி எல்லாரு சொல்லும் போது பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ நா பாத்தேனா இப் போ ஒரு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கல்லா போட்டேன்னா த்ரீ தௌசண்லயே பிரைடல் போட்ருவே
ஆ ஆ நா வந்து இது வரைக்குமே எப்டினா நா த்ரீ தௌசண்லா சொல்லவே மாட்டே ஏனா வந்து எனக்கு ரொம்ப தெருஞ்சவங்களா இருப்பாங்க அவுங்க த்ரீ தௌசண்ட் சொன்னாலு ஒத்துக்க போறது கெடையாது இந்த தெருஞ் ஞ்சவங்களுக்கே ஃபஸ்ட்அஃப்ஆல் போடவே கூடாது அவுங்கதா ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க நம்மள அந்த எஃபெக்டே வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏனா அவுங்க அபத்தமா கம்மி பண்ணுங்க க நம்மளு தெருஞ்சவங்க ஆய்ட்டாங்களே சொல்ட்டு நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதா ஆயிறு அதுனால இப்ப நா ரொம்ப வந்து அவாய்டே பண்ணிட்டே போட்றதுக்கே அவாய்ட் பண்ணிட்டே தெருஞ்சவங்களுக்கு னாலே நா சொல்லிற்றே இல்ல எனக்கு ஒடம்பு சரியில்ல அப்டின் சொல்லி நா ஸ்டாப் பண்ணிக்கிறது போட்றதில்ல
சூப்பரு கரெட்டு தா நீங்க பண்றது ஏனா நானே ஃபஸ்ட்டு ரெம்ப வர்ஷோ அந்த மாரிதா இப்ப நா ஒரு பத்து வருஷமா தா இது காசு வாங்கி போட்டுட்ருக்கே
அ அ அ அ
அதுக்கு முன்னாடி எல்லா போடும்போது ரொம்ப கஷ்ட்டோ எல்லாருக்குமே ரிலேட் டிவ்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து கை நீட்டிட்டு உக்காந்துருவாங்க மருதாணி போட சொல்லி அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இப்போ எனக்கு கல்யாண ஆயி எட்டு வர்ஷோ ஆயிடுச்சு எங்க ஹஸ்பெண்டு து சொல்லிருவாரு யார் வந்தாலு யார் வந்தாலு காசுதமா சும்மா எல்லா போடமாட்டா அப்டின்னு
ஆ ஹான்
அதனால இப்போ அவர் அவரு இருக்கறதுனால எனக்கு கஷ்டமா தெரில ஏன்னா அவரே சொல்லிராரு அவுங்க தங்கச்சிங்க கேட்டாங்கக் கூட அக் ஆ சொல்லிராரு இல்லம்மா அவ்ளோட ஒழைப்பு இருக்கு இதுல்ல சும்மா எல்லா உக்காந்து இவ்ளோ நேரோ போட முடியாது அப்டின்னு சொல்லிருவாரு அவ்ரே அப் அதனால நா இப்போ ரிலேட்டிவ்ஸ்ல அதிகமா யார் கோன் போடுறதில்ல யாரு கிட்ட கேக்குறது இல்ல
என்ன தெரியுமா ரொம் மனசு கஷ்டமா இருக்கு இவுங்களா இன்னமா தெரிஞ்சவாங்க கிட்ட வந்து இவ்ளோ டிசைன் வைங்க சொல்லி நம்மகிட்ட ஃபுல் கை வெச்சுட்டு நம்மளுக் ஒர்பா கூட அவுங்க தரத்துக்கு யோசிப்பாங்க இந்த சவுக்கார் பேட்லலா வந்து ஜென்ஸ்லா வெ ப்பாங்க தெரியுமா மெஹந்தி அவ்ங்க கிட்லா ஃபைய்லக் சின்ன டிசைன் மட்டு வச்சிட்டு வந்து இந்த பாம் சைஸ் மட்டு வச்சுட்டு வந்துட்டுல ஆயர் ரோ ஐநூறுவா அப்டி குடுத்துட்டு வருவாங்க எனக்கு தெரிஞ்ச எங்க அம்மவோட மே எங்க சொந்தக்காரவங்க தா அவுங்க கீழ எங்க அம்மா இருக்காங்க அங்க ரிலாட்டிவ் இருக்காங்க அவுங்க அவுங்க வீட்லதா எங்க அம்மாவு வாடகிக்கி இருக்காங்க அவுங்களா அப்டி அநியாயோ பண்ணுவாங்க தெரியுமா நா அம்மா வீட்டுக்கு போனா வச்சு வுட சொல்வாங்க அவுங்களுக்கு வச்சு விட சொல்வாங்க அவுங்க சிஸ்டர் வச்சிக்குவாங்க ஒரு வகையில ரிலேட்டிவ்ன்றனல நா வெச்சி வுடுவே அவுங்க தெம்மா அதுக்கெல்லா தெர்ம்மா காசு குடுக்கணு கூட யோசிக்க மாட்டாங்க என்ன ஏதாச்சு வாங்கிக்கோ வாங்கிக்கிறியாமா கூட கேக்க மாட்டாங்க அத்தியே அவுங்க சவுக்கார்பேட் போய் வைசிட்டு வருவாங்கப்ப அப்டியே எனக்கு கஷ்டமா இருக்கு அவுங்க பொண்ணுக்கு ஏங்கிட்ட வப்பாங்க அவுங்க போயி அவுங்க சவுக்க சவுகார்பேட்ல வச்சுட்டு வந்துருவாங்க அங்க காச் தந்துட்டு வருவாங்க எட்நூரூவா ஆயரூபா சொல்ட்டு ஆனா வந்து அவுங்க பொண்ணு ஃபுல் கை வச்சிருப்பாங்க அது பத்தி நம்ம கிட்டத் தெம்ம ஒரு வார்த்தக் கூட அவுங்க கேட்க மாட்டாங்க அப்டியே ஹர்ட் ஆகு இப்பல்லா அதுக்காகவே தெம்மா மெஹந்தி வைக்கணும்னால எனக்கு புடிக்காமலே போய்டுச்சு நா வைக்கறதே கடையாது வெளிய பிரைட்ஸ் யாராச்சு கேக்குறாங்களா ஏன்னா என் கசின் வந்து ஒருத்தவங்கள்ட பார்லர் வச்சிருக்காங்க ஸோ அவுங்க வந்து ப்ரைட்ஸ் எடுக்கறாங்கல ப்யூட்டிஷன் காக அதனால வந்து அவுங்க ப்ரைட்ஸ் எடுக்கு போது அவுங்க பேக்கேஜ்லியே வந்து மெஹந்தியோ பேசிடுவாங்க ஸோ அதனால வந்து எனக்கு அவுங்க தனியா கூப்பிட்டு போவாங்க ஸோ அப்டி வச்சுட்டு போயிடுறது தவிர இந்த மாரி வெக்கதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிர்ச்சி இப்பல்லா ரிலேட்டிவ்ஸா ரொம்ப மோசோ அடுத்தவங்கல எஃபர்ட் வா அவுங்கக்கு குடுக்குற காசு தண்ணி கூட இருக்குறவங்களுக்கு குடுக்கணு நெனைக்க மாட்டேக்கிறாங்க
ஆமா கரெக்ட்டு அந்த மாரி நடிய ந நெறைய உங்கள் உங்க கூட நடந்தது எல்லா நறியா ஏன் கூடயே நடந்தது இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லா மெஹந்தி ஆர்ட்டிஸ்ட் கூடயே நடக்குது
கரேட்டு
இப்போ ஒரு ப்ளவுஸ் தெச்சு குடுக்க சொன்னா யாராது ஃப்ரீயா குடுத்துருவாங்களா தெச்சு
யார் குடுப்பா இந்த காலத்துல யாரு குடுக்க மாட்டாங்க
அதே மரதானி தா ரொம்ப அலச்சியமா எத்துக்குறாங்க அது எவ்ளோ எஃபெக்ட் ஆகுது எவ்ளோ இடுப்பு வலிக்குது எவ்ளோ நம்மள்க்கு தல வலிக்குது குனிஞ்சு உக்காந்து போட்டுட்டே இருக்கோ கை எவ்ளோ வலிக்குது அந்த எஃபெக்ட்ட புரிஞ்சுக்க மாட்டேங்குறாங்க இப்போ நெறையா மருதாணி ஆர்ட்டிஸ்ட்டு வந்துட்டாங்கப்பா நீங்க பாக்கணு இன்ஸ்டாகிராம் தொறந்தாலே
ஆனா வந்து நெறையா வந்து கத்தும் தராங்க ஆ நெறையா ப்ரைட்ஸ் மீடியோஸ்லா பாக் பே நெறைய பேர் நல்லார்க் நல்லை இது சொல்லியே குடுக்குறாங்கள அது நல்லாப் புடிச்சிருக்கு எனக்கு சோ நா என்னா அதுல டிப்ஸ்ஸு எடுத்துக்குவே ஏதாச்சி எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எ கொஞ்ச காம்ப்ளிகேட்டான டிசைன்லா நம்ம கூட யோசிக்கும்போது அவங்க கொஞ்சோ டிப்ஸா சொல்லி குடுக்கும்போது ஈஸ் ச்சியா நல்லா புரியுது சோ அது மாரியே நானு இது பண்ணிக்குவே போட்டு வச்சிறது அதூஸ் சில பேர்லா தம்மா அவங்களோட கம்ஃபர்டபுள் தா யோசிப்பாங்களே
க்ளாஸ் எடுக்குறா மெஹந்தி க்ளாஸு
ம்ம்
அ என்னா எனக்கு பாப்பா குட்டி பாப்பா இருக்கறதுனால என்னால அதெல்லா பண்ணவு முடில ம்ச் அதுவு எனக்கு அவ்ளோவா இந்த இன்ஸ்டாகிராம் எல்லா அவ்ளோவா எனக்கு யூஸ் பண்ணத் தெரில அது எப்படி ட்வீட் பண்ணணு அதெல்லா எனக்கு தெரியல ஆமா அது எல்லா எனக்கு தெரியில இப்போ இருக்கிற பசனுக்கு தெரியுது அ அப்போ எல்லா நாங்க ஃபோனே யூஸ் பண்ணது இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா ஃபோனே கதின்னு இருக் க்கறாங்க எல்ரைக்கு காலையில கண்ணு தொறந்த உடனே இன்ஸ்டாகிராம்ல தா போறாங்க
ஆமா செ ஓகே சிஸ்டர் கால் கட் பண்ணிற நானு
செரி செரி ஓகே மிண்ணும் மீல் மீண்டும் தொடர்ந்து பேச ல அவங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி தோழி
தேங்க் யூ சிஸ்டர்
ம்